ஹலோ நல்லா இருக்கீங்ளா ஓ நல்லாருக்கே வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா ம் எல்லாரு நல்லாருக்காங்க பாப்பா என்ன பண்றா
பாப்பா வெளையா
பாப்பா வெளையாடிட்ருக்கா
ம்
ட்ரிப்பு போயிட்டு வந்து என்னா சொல்லுச்சு ட்ரிப்பு ட்ரிப்பா ட்ரிப்பு வந்து ஜாலியா இருந்துச்சு அதே சமயொ டெரரா இருந்ச்சு டெரா இல்ல பாப்பாவ வேற கூட்டு போனமா மழ வந்துருச்சு ஆ ஹா அப்புறோ நெனஞ்சிட்டே போனீங்ளா இல்ல ஃபுல்லா சுத்திட்டு ஆறு மணிக்கி நாங்க கெளம்பனோ
அங்கேருந்து
அங்கேருந்து கீழ எறங்கலான்ட்டு கரெக்டா கெளம்பும் போது மழ வந்துருச்சி ஒரு நாலு கிலோமீட்டர் என்னமோதா வந்துருப் கீழ எறங்க எறங்க மழ வந்துருச்சு செரி அப்புறோ நின்னுட்டீங்களா ஃப்ரெண்டு ஒருத்தவுங்க சேந்துதா போனமா அவரு இவுருட்ட அப்பவே சொன்னாங்க வண்டி நிப்பாட்டிர்லா மழ வர மாரி இருக்கு வண்டி நீபாட்டுங்க அவரு கேக்காம இல்ல மழ நீ வரக்குள்ள போயிர்லா அப்டின் சொல்லிட் டு போனாங்க போய்ட்டு ட்டோ ம் போய்ட்டோ மழ வந்துருச்சி அவுங்க பா அவுங்க அவுங்க பாட்டுக்கு பா முன்னாடி போயிட்டாங்க பாதி தூரொ நாங்க மாட்டிக்கிட்டோ அவ்ங்களு மாட்டிக்கிட்டாங்க நாங்க டோல்கேட் தாண்டிதா போனோமா அ டோல்கேட்ல வந்து நின்னுட்டோ பாப்பா வந்து ஒரே இது நடுக்கோ ஃபுல்லா நெனஞ்சிருச்சு அதா மழ ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிது அப்டி நின்றுக்க வேண்டியது தான நின்றுக்க வேண்டியதா அந்த அவுங்க ஃப்ரண்டு பேச்சு கேட்டு பாத்தாச்சுல்ல அப்டி நின்றுக்லால எதுக்கு பாத் எங்கு நிக்கறது மரொ செடி கொடி தா இருக்கு அப்ற மரத்தடியில பொரிய மரமா இருந்தது மரத்தடியில கொஞ்ச நேரொ நின்னோ மழ வரம்போது மரத்தடில நிக்க கூடாது சேரின்னு சொல்லிட்டு நின்னோ ஒரு அஞ்சு நிமிஷ நின்றுருப்போ அந்த ரணகலத்திலயு மேடம் தூங்குறாங்க மழ மழ வந்து மண்ட மேல விழுகுது கொழந்தைக்கி என்ன தெரியு கொழந்தைக்கு தூக்கோ வந்தா தூங்கதா செய்யு மழபேஞ்ச தூங்கிட்ருக்குது அப்புறொ செரி அங்க டோல்கேட் பாத்தம்ல ஒரு கிலோமீட்டர் போணு டோல்கேட்டுக்கு செரி போயிரலா அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டோ அ அங்க போறேன்னாலு தெப்ப தெப்ப நனஞ்சு ச மேடம் நடுங் நடுங்க நடுங்கு நடுங்கறா பாவோ கிடுகிடு கிடுனு நடுங்குறா செரி ரெயின்கோட்ல்லா நனஞ்சிருச்சா ஆ அதனால கழட்டலான்னா கழட்ட உட மாட்டேங்குது அழுகுது ஆ குளிரும்ல நல்லா நடுங்கு வாயெல்லா டைப் அடிக்குது நீங்க ஸ்வட்டர் போட்டிருப்பீங்க ரெயின் கோட்டா போட்டீங்க ஜர்கின் அ அது நனையாத ஜர்கினா அது ஈரமாதா ஜெர்கின் வந்து எப்டி இருக்குனா அதுவே வந்து இந்த வடிவேலுபடத் இந்த விக் வடிவேலு படத்துல இருக்குல்ல
பலூன் பலூன் கட்ன மாறி
பலூன் கட்ன மாரி போட்டுப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஜர்க்கின் அத அத தாண்டி உள்ள போகல இருந்தாலு அந்த ஈரத்துக்கு குளுர் வந்துருச்சு அவளுக்கு சரி அப்புற ஹெல்மெட்ட தூக்கி மடியில மாட்டி நிக்க வச்டோ அவளு நம்ம கண்ணாடியு வீட்டு போட்டு மாட்டி நின்னுக்கிட்டா அப்ற எவ்ளோ நேரங் கழிச்சி மழ நின்னுச்சு ஒரு மண் நேரோ அங்க நின்ருப்போ ஓ ஹோ ஏழு மணி ஆயிடுச்சு அங்கிருந்து கெளம்பு போது ஏழு மணி ஆயிருச்சு அங்க பக்கத்துலேயே ஒருத்தவங்க நின்ட்டு இருந்தாங்க ஒரு கப்புலு ஆ ஆ
அவங்க கூட பேசிக்கிட்டே நின்னுட்டு இருந்தோ
நின்னுட்டு இருந்தோ அப்ப அவங்க ஃப்ரெண்ட் எங்க போயிட்டாங்க அவங்க ஒரு பக்க நிக்கிறாங்க போன் பண்ணி நாங்க ஒரு பக்க நிக்கிறோ அதுவு டவர் எல்லா கெடைக்கல ம் அதனால அவங்க ஒரு பக்கோ நின்ருப்பாங்கன்னு நெனச்சோ அ ஆனா நிக்கல அப்புறோ நனஞ்சுகிட்டே போயிட்டோ அய்யய்யோ ஏ அவங்க கொழந்தை எல்லா கூட்டிட்டு வரலையா
கொழந்தையில அவங்க ரெண்டு பேரு தா அவங்க நிறையா இருக்
நெனையாததுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல ஒரு கார் கார வந்து இடிச்சி சேத்த தள்ளி உட்டு அடிச்சி விட்டானாமா ஓ செரி நனஞ்சதே நனஞ்சிட்டோனு அவங்க போய் ஒரு எடத்துல நின் நின்னுட்டாங்க சேரி அப்றோ நாங்க இங்க நின்னுகிட்டு கிளம்பலானு நின்னோன கிளம்பணு அப்றோ அவங்களு கிளம்பிட்டாங்க அந்த பேர்ரூ போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க அவங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இடையில நின்னுட்டாங்க அவங்க ம் என்ன ஆச்சுன்னு பாத்தா வண்டி வச்சு தர்லயா நல்லது அப்ற என்னாச்சி அது ஸ்டார்ட் ஆகாம என்னாச்சுன்னு கேட்டா ஏதோ ஒயர் புடுங்கிச்சாட்ருக்கு அவங்களுக்கு ம் நாங்க சமூக சேவைகள்ல எறங்கிட்டோ உங்க வீட்டுக்காரு சொல்ற மாதிரியே நடக்குது அ
என்னது
எது அவ்ளோ தூரோ போறோ வண்டி ரிப் பேர் ஆயிரு அதனால ஒரு ஆள் இதுல சேர்ந்து போனா நல்லது அப்டின்னு சொன்னது தான ஜோடி சேர்த்திட்டே இருந்தாரு ம் ஆனா சே நம்மக்குள்ள சேத்த ஜோடிக்கு இத ஆகல ஆ என் கூட டோல்கேட்ல நின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல்ல ஆ அவுங்களுக்கா ம் அவங்ளுக்கு அது ரொம்ப இந்த பிள்ளை அப்பதா கல்யாணமாயிருக்க ம் ம் ரொம்ப சின்ன புள்ள அந்த பையனு சின்ன பைய்யனா இருக்கா அந்த பழனிதா ஆ ம் முருகன் கோயில் போணுன் சொல்லி போனாங்க சேரி
அப்றோ சேரின்ட்டு அவுங்க நின்னுட்டாங்ளா பக்கத்துல பக்கத்து ஊர் காரங்களா நின்ட்ருந்தாங்க அங்க லோக்கல் ஆல்க
ம் அவுங்க சொல்லிட்டு இருந்தாங்க இங்கெல்லா இது வராது பஞ்சர் ஓட்டருக் இதுக்கு மெக்கானிக் ஆள் வரமாட்டாங்க ஒரு கிலோமீட்டர் போ தள்ளி போணு அப்டின் சொல்லிட்டாங்க ஓஹோ அப்றோ அந்த புள்ளய நாங்க வண்டில உக்காரவெச்சி ம் அந்த பைய்யன இன்னொருத்தவங்க வண்டில ஒக்கார வெச்சு ஒர்க்ஷாப் அப்ப வண்டி போற வழிதா வொர்க்க்ஷாப்பல போயி அவரு இல்ல வொர்க்க்ஷாப்கார் இல்ல அப்றோ அவங்க வந்து சேரி அதுக்கு வண்டி டோப் பண்ணிட்டு போயிருக்கலால்ல அது மேல் நோடுனா டோ பண்ணிலாமாமா இது வளஞ்சு வளஞ்சு போகும்ல உஹூம் அதுவு இல்லாம அது பள்சரு சேரி இது இந்த வண்டி அந்த வண்டிய டோப் பண்ண முடியாதாமா ஓஹோ ம்
இருந்தாலு பரவால்ல ஒரு கயிறு இருந்தா கூட ரெடி பண்ணுங்க நம்ம தள்ளிட்டே போயர்லா நீங்க பின்னாடி உக்கா சிலபேர் அப்டி இல்லக்கயிறு
கயிறு கட்டி இழுத்ட்டு போயிரலாடாரு ம் இங்க நாங்க எவ்ளோ ரிஸ்க் எடுக்கல சேர் வண்டி அங்க அவங்க நிறுத்திட்டு ஒன்னு ப்ரச்சன இல்ல யாரும் எடுக்க மாட் ட்டாங்க ம் அப்டின் சொல்ட்டாங்க அதனால அவங்க வண்டி நிப்பாட்டு பஸ்ல ஏறி போயி ஆ உஹூம் அதெல்லா முடிச்ட்டு நாங்க வந்தோ சேர் வீட்டுக்கு வரும்போது பதினோரு மணி ஆயி போச்சி உங்க மாமியார் அப்றோ இந்த காருங்களா இங்க இங்க நிப்பா செக் போஸ்ட்ல செக் போஸ்ட் ல வந்து எலா ரயு மீட் பண்ணி ம்
அப்றோ
அப்றோ ஓட்டி தா வந்தோ உங்க மாமியார் ஒண்ணு சொல்லலையா நா பேசல அந்த டிபார்ட்மெண்ட் அவரோட வந்த ஒடனே போன போட் டு ம் சொல்லிருங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க அப்டியா நல்ல மாரியாச்சா அம்பி மாரி பேச ஆரம்பிச்ட்டாங்க ஓஹோ இது உங்களுக்லா என்னத்த சொன்னாலு புரியு போறது இல்லை எதுக்கு போயி பேசிட்டு அப்டின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிட்டாங்க போல
என்னன் தெர்ல
தெர்ல ம் ஒரே ம் லவுட்ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிருச்சு என்னனே தெர்ல அதுவே ஆஃப் ஆயிருச்சு சேர் நல்லது நல்லது நைட் என்ன டிஃபன் நைட்டு தோச கொத்தமல்லி சட்டினி
ம்
ம் அங்க இங்க வந்து சப்பாத்திக்கு மாவு பெனஞ்சி வெச்சிருக்கே குருமா வெச்ச மட்டன் குருமா அ அது வெச்சு மெயின்டெயின் பண்ணிப்போ இபதா பெனஞ்சி வெச்சிருக்கே ரொம்ப சொல்ல சேரி சே ம் சப்பாத்தியே எனக்லா புடிக்காது இப்ப பழகிருச்சி ஆ அதா எல்லா இங்க இருக்கும் போதுலா சாப்பறதில்ல
ஆஹ சப்பாத்தியா அத வந்து மடக்கி சதுர சேப்புல எண்ணெ தேச்சு
அப்புடிதா எப்டி போட்டாலு சப்பாத்தி சப்பாத்தி தானே சப்பாத்தி சப்பாத்திதா ம் அவரே இட்லியு சுடுன்டாரு அ இங்க மட்டு வீட்ல இருக்கும்போ சொல்லுறே எனக்கு மட்டும் பூரி போட்ருங்க எனக்கு மட்டும் பூரி போட்டுக்லா அப்டினு ஆ பூரி போட்டு சாப்ட வேண்டிதானே அது வேற அது வேற வாயி இது நார வாயி ம் நம்ம வேல செய்றதுனா அவ்ளோ கஷ்டோ அதனால ஒரே வேலையா முடிச்சுகுணு பழகிருச்சி சாப்பாத்தி சாப்ட்டு இப்ப நா அங்கியு வந்து சாப்பாத் சாப்பர்றனே தெரியலையே நாப் பாக்லையே ம் அதுக்கே இனி என்ன கோட்டேலி லீவுக்குதா வருவீங்ளா ஆமா ம் அதா மேடம் ஐ ஏ எஸ் படிகிறாங் ம் ம் எங்க வீட்டுக்கார் சொன்னாரு பார் ரு நம்ம அவ்ளோ தூரோ கூப்ட்டு வரவே இ இல்ல அப்டினு சங்கடப்பட்டார் நா அவுங்க அம்மாவ சமாதானப்படுத்த போயிட்டாருன் சொல் அவுங்களுக்குள்ள எதாவ்து சும்மா சின்ன லொடாயாமா அதனால அவுங்க அம்மா அங்க வர சொன்னாங்ளாம்மா அதனால இதா சாக்குனு அவரு அங்கப் போயிட்டாரே அப்டின்சு சொல்ட்ட ம் ம் அது நீ அப்டி சொல்லிர்க்கூடாது வேற எங்கியுமே அவுங்கப் போலன் சொல்லிர்க்க முடியு யாருமே இல்ல அவெ எ எங்கயேப் போவானா யாருமே இல்ல இங்க வந்துட் க்லாமில்லே அப்டி சொல்லுவாங்கல் அதுதா மரத் கொழம் போயிட்டாங்கன்னாலு
ம்
ஆ என்னப்போய் மழைல நெனஞ்சி சளிப் புடுச்சுகிச்சா அப்ப மழைல நெனஞ்சி சளிப் புடிச்சுகிச்சா ம் அதா தொண்டையலா இருக்கு சேரி இரு கூப்பர்றே
ஆ சே
ஆ சேரிப்பா ம் பாய் ம் வெச்சர்ரே
ம்